ஹலோ வணக்கோங்க
ஹலோ வணக்கோ எப்டி இருக்கீங்க ஆஹ் சாப்ட்டாச்சு ஆஹ் நல்லா இருக்கங்கா சாப் டீங்ளா சேர் சேர் நா சாப்ட்டங்க
சாப்ட்டீங்ளா என்ன சாப்
ட்டன் ரெண்டு பூரி சாப்ட்டே அப்புறம் ரெண்டு குட்டி மசால் தோச சாப்ட்டே
ஆஹ் ஆஹ் குட்டி மசால் தோசைங்ளா ம் ம் ம்
எப்டி இருக்கு உங்கள் ஊர்ல கிளைமேட் எப்டி இருக்கீங்க வந்து மழையும் இல்ல வெயிலு இல்ல
இங்க வந்து ரொம்போ ரொம்போ ஹாட்டா இருக்குதுங்க
ஹ ஹாட்டா இருக்குங்ளா இங்க அப்டியே வந்து மழ வர மாரியே இருக்கு ஆனா வர வரலங்க
இங்க இல்லங்க இங்க அது எப் எப்டி சொல்றது அந்த மாதிரி இருக்குதுங்க ஆமா தாங்க முடில
ஆனா உங்குளுக்குலா நல்லா துணி காஞ்சிடுல
துணி ஆமாங்க ஒரு பெனிஃபிட் இருக்கோ ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கதாங்க செய்யு
ஆமா எங்குளுக்கு துணி வந்து நா காலைலயே போட்டானா காஞ்சிருது ச்சு ஆனா அந்தளவுக்கு வெயில் படல வெயில் பட்ற மாரி வர்ல ம் வெயில் பட்ற மாரி இருந்திருந்தா இன்னோ கொஞ் சோ நல்லாந்திருக்கோ ம் வெயில் பட்ற மாரி இருந்துச்சுனா நல்லா இருந்திருக்கோ
நல்லாதா இருக்கோங்க நா அந்த மாதிரி ஒரு காலத்துலலா ஃபீல் பண்ணது உண்டுங்க ஹு இப்போ இல்ல
எப்டி மழ பிடிக்குமா வெயில் பிடிக்குமா எது ஆ எனக்கு மழ பிடிக்கோ ஆனா அந்த சேர் பிடிக்காது அ வெயில் நல்லா இருக்கோ ஆனா வெயில்ல வெளி
ஆமாங்க அது அது என்ன சொல்லுவாங்க இது பிடிக்கோ அதனால வந்
அ அ மழ வரணோ அ மழ வந்தவொட்னே கொஞ்சோ வெயில் வந்துச்சுன்னா ரோடெல்லா அந்த சேர் சகதி இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ ரோடு அதெல்லா கொஞ்சோ ட்ரையா இருந்துச்சுனா எனக்கு பிடிக்கு
ஆ அதுதா அதுதாங்க எனக்கோ அப்டி இருக்கணோங்க கச கச கசன்னு அந்த கால் வெச்சு போகும்போது அது வந்து நல்லா இல்லங்க
எனக்கு பாத்ரூம் கூடங்க
ட்ரையா இருக்கணோ ஆமாங்க பசங்க வீட்ல இருக் அது வெட்டாவே இருக்குற மாரி இருக்கோ ஆ பசங்க இல்லாத போதுந்தா வந்து ஆ ட்ரையா இருக்குற மாரி இருக்கோ ஆ நல்லா இருக்கோ ம் ம் ம அதுலயா ஃப்ரெஷ்ஷாதா இருக்கோ அ எப்டியோ ஜாலியா சாப்ட்டுட்டு ஜாலியா இருக்கீங்க
ஜாலியா ஆமா ஏ சின்ன பைய வந் து பாத்தீங்கன்னா கூடவே இருந்தானா அவன ஒர் ஒரு ஒரு ஒரு ஒரு நாலஞ்சு நாள் என் கூட இருந்தா பெரியப்பைய ஸ்கூலுக்கு போய்ட்டு அவ மட்டு கூட தொந்துரவு பண்ணிட்டே பாமா அம்மா எனக்கு இது வேணோ பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு அப்டியே அவ போனப்புறோ கொஞ்சோ அய்யோ
அது ஒரு மாரி இருக்குங்க ஆனா இது பழகிடுச்சுன்னா அவுங்க வீட்ல இருக்கும் போது ரொம்போ கஷ்டமா இருக்கோங்க
ஆமா நாளிக்கு ரெண்ட் நாள் லீவுங்க உங்குளுக்கு உங்க பசங்குளுக்கு
ஏ பசங் ஏ பாப்பா வந்து காலேஜு மு ஃபர்ஸ்ட் இயர் ஃபினிஷ் பண்ட்டாங்க இன்னியோட செமஸ்ட்ரு முடிச்சுட்டு வந்ட்டாங்க அவங்க இன்னோ ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸு ட்டுவெண்ட்டி டேஸ் கிட்ட ஹாலிடேஸ் வீட்லதா இருப்பாங்க ஆ இ அ எங்கங்க வெள்ல போறது இன்னோரு பாப்பா டென்த்துங்க
டென்த் ஏங்க அதுக்குன்னு அந்த பாப்பாவ பெரிய பாப்பா உட முடியுமா
இப்ப அதுக் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க அதுக் சின்னவள விட முடியாது
ஆமா ஆமா ஆமா
அ அவங்களுக்கு வந்து தூங்கணுமா ரெஸ்ட் எடுக்கணுமா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்களா
ஓ
அ அதனால வந்து அவங்க அந்த மூட்ல இருக்குறாங்க ஆமா அ அவுங்களுக்கு நேத்தே வந்து மூட்ஸ்விங் வந்துருச்சுங்க இந்த எக்ஸாம் எப்ப முடியு அப்
ஓ வந்துடுச்சு நல்லா சாப்ட்டு அம்மாவோட சமையல நல்லா தெம்பா சா
எழுப்பவே கூடாதுங்ளா ஆமாங்க இல்ல டிவி கூட வேணாமா ங்க சாப்டுவாங்களா தூங்குவாங் களா சாப்டுவாங்ளா தூங்குவாங்ளா அதுவு நாங்க போய்ட்டு நீ வாமா சாப்டுன் சொல்ல கூடாதுங்ளாங்க அவுங்க எப்ப எழுந்தருச்சி வராங்ளோ அப்ப சாப்புட்ணுமா ஆ மறுபடியு போய் படுத்துர்ணுங்ளா
அவுங்கள டிஸ்டர்ப் பண்ணக் கூடாது ஃப்ரீயா விட்றணு ஆனா அவுங்க சொல்றது ரைட்டு தானங்க
ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க இன்ஜினியரிங் வேற
ன்னாவோ
ஆ ஆ ஆ ஸ்கூல விட இது ஸ்டெய்னா இருக்கு
ஆமாமா அவுங்க சொல்றது நியாயமாதா இருக்கு கொஞ்சொ ரிலாக்ஸ் ஆகணுன்னா கொஞ்சொ எம் என் மைண்டு பாடி ஃபுல்லு கொஞ்சொ ஃப்ரீ ஆகணு கொஞ்சொ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சொ ரிலாக்ஸ் ஆகணு
ஆமாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதனால அவங்கள வந்து அவங்க போக்குல விட்ரலான்ட்டு டிசைட் பண்ட்டங்க
ஆமா ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க வந்து கண்டுக்கவே கூடாது
ஆமா ஒரு வாரொ இல்லங்க கண்டுக்கவே கூடாதுங்ளா மறுபடியு காலேஜ் போற வரையிலு
ஆமா அது காலேஜ்க்கு அப்றோ உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அவுங்க
அ கண்ட்ரோல் தாங்க அவங்கல்லா ஒன்னு இஷு ப பண்றதுல்ல ம் அவங்களுக்கு வந்து தூக்கோ செரியா இல்ல ரொம் ரொம்ப நாளாவே டைட்ல ரொம்ப ஸ்ரெய்ன் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கு புது சப்ஜெக்டு ஆ பிளஸ் டூல இருந்து வந்துட்டு காலேஜ் லைஃப்ண்றது து வந்து புதுசா இருக்கு அ இது எல்லாத்தையு அக்செப்ட் பண்ணிக்கிறதூ ஒரு புதுசு சாருக்கு அதனால அவுங்களுக்கு அந்த ப்ராப்ளங்க
உங்க பொண்ணு கிட்ட எனக்கு நறைய அந்த ஸ்டடி டிப்ஸ் எல்லா கேட்டு சொல்லுங்க
கண்டிப்பாங்க அவுங்க ரெண்டு மணி வெரைக்கூ மூணு மணி வெரைக்கூ படிப்பாங்கங்க
அந்த அந்த வெறிங்க அந்த வாழ்க்கை அந்த வெறி வ ரனுங்க உண்மையாலுமே நீங்க வந்து யூஜி டி ஆர் பி ப்ரிப்பர் பண்ற மாரி இருந்துச்சுன்னா நா கண்டிப்பா வந்து நைட்டு் ஃபுல்லு நம்ப ஃபோன்லயே கூட
பே டிஸ்கஸ் பண்ணிக்லா நானு அத தாங்க யோஸ்ச்ச அந்த மாரி என் பொண்ணு சொல்லுவாங்க நா படிக்கும் போது படிச்சீன்னா கூட நீ படிப்ப எடு புக்க எடு புக்கன்னுவாங்க ஆனா அப்பவு அட நீ படிம்மா நா படுத்துட்டுருக்குற ஏன் ரூம்ல தா உக்காந்துட்ருப்பா நீ படிமா நா படுத்துட்ருக்குற டயர்டா இருக்குது அம்மா நானு படிக்கிறேல்ல நீயும் படிம்மா அப்டிம்பாங்க
ம் அதுதா ஆனா நம்புளுக்கு அதாங்க ஒரு பக்கொ நம்பளுக்கு தோணு படிக்கலான்னு இன்னொரு பக்கொ படிக்லா கொஞ்சொ
அ டைம் எடுத்துக்லா இல்லங்க கால்ப வந்துருட்டூ அப்பறம் படிக்லாம்
நா எனக்கு எனக்கூ அதேதாங்க ஆனா அது அது மட்டு இருக்கவே கூடாதுங்க தப்
ஆ அதுதாங்க தப்புன்னு புரியு ஆனா வந்து கால் ஃபார் வந்துருட்டு படிக்லா இது தாங்க தோணுது மைண்ட்ல அ தப்புன்னும் தோணுது தப்புன்னும் தோணுது ஆனா வந்து அத நம்ம மைண்ட் அக்சப்ட்
எனக்கல்லா மேக்ஸு வரவே வராது அதனாலயே நா அந்த டி என் பிசி சைடு போல
ஏங்க நா மேக்ஸ் மேஜருங்க எங்கிட்ட சொல்லாமா இப்பிடி
இல்லங்க நா நா நடக்கறததான சொல்ற இந்த இந்த மேக்ஸ் படிச்சவங்கல்லா பாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கு இன்னொன்னு இந்த மேக்ஸ்சு படிச்சவங்க வந்து குடும்பத்த நல்லா வழிநடத்துவாங்க கொண்டு போவாங்கன் நா கேள்விப்பட்ருக்கே அந்த கேல்குலேட் மைண்டோட போவாங்க எல்லாத்துக்கு அழகா கேல்குலேட் பண்ணி ஃபேமிலிய
இது ரொம்ப ராங்கு இர்ரு ராங்கான கேல்குலேஷனா இருக்குதுங்க
அப்புடியா ஓ கேல்குலேஷ் லே ராங்கா
இருக்கு நமக்கு அது ஒத்துழைக்கணு இல்லங்க நம்ப கேல்குலேட் பண்ணி நம்ப போவோ அந்த கேல்குலேஷனுக்கு நம்ம கூட ஒத் து வர்ணுலங்க
ஆமா மா மா
கிற இதுல வந்து நம்ப பசங்கருக்குணு நம்ம ஹஸ்பண்ட் ருக்குணு இது எல்லாமே இருக்கணு இல்லியா அந்த கேல்குலேஷனாய்
எனக்குமே வந்து கல்யாண்த்துக்கு முன்னாடி வந்து கோபாட்னர் வந்து பாத்தீங்னா ஈக்வொலா ஆஃப் ஃபினான்ஷியலா ஈக்குவலா ஈக்குவல்ப் அ ஈக்குவல் பாத் ரெண்டுப் பேருடைய பங்களிப்பு இருக்கணுன் நெனைப் ப்பே நா நெனைச்சே ஆனா எங்க வீட்டுக்காரு
உம்
அந்த ஈக்வல் ஷேர் வரதே இல்லங்க
அது வராதுங்க வராததுதா லைஃபு அ வராததுதா லைஃபுங்க
வராதது
அ அ லைஃப்ல வந்து நம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி காண்ற கனவு வேற கல்யாணத்துக்கு அப்பற நம்ப பால் ட்ற வாழ்க்க வேறங்க இதையு அதையு ஆமங்க இப்போ ஒன்னு ஒன்னு மூனு அந்த மாதிரி அத வாழ கத்துக்கணுங்க அதுக்கு நம்ம பழகிக்கிணுங்க அ அதுக்கு பழகிகிட்டோன்னு வச்சுக்கோங்களே இப்ப வந்து முயலுக்கு நாலு கால் இல்லப்பா மூனு காலுன் சொன்னாங்கனா ஆ ஆமா ஆமா மூனு காலூனு சொல்லணுங்க நாலு காலுன் சொன்னீங்க ஆ இது செரிப்பட்டு வராதுங்க இது செரி பட்டு வராது
ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லா அப்டி இல்லங்க ரெண்டுனா ரெண் டுதா இஷ்டருந்தா இரு இல்லன் ஆ ஆமா ஆமா
ஆ நெறைய டிவேஸ் வந்து இதனாலதாங்க வருது இப்ப வந்து ந மேக்சிமம் கேசஸ் வந்து அ டிவஸ்ல போய் நிக்கறக் வந்து அ ஒன்னு ஒன்னு ரெண்டுன் சொல்றதுதாங்க
ரெண்டு மூனு சொல்லிந்தா வந் து சுமூகமா போயிருக்கு கன்ட்டினியூ ஆயிருக்கு
டிவஸ் கேசஸ் வந்து இன்னிக்கு நிக்கிறக்கான ரீசன் வந்து இது
ஆ ஆமா மா எனக்கானா உண்மையால்மே அது வந்து என்ன சொல்றது
உம்
எனக்கு வந்து வர் அதாவது ஃபினான்ஷியல் வந்து ரெண்டுப் எப்டி பட்ஜட் போட்றாங்க அந்த மாரி ஃபேமிலி பட்ஜெட் ரெண்டு பேர் சேந்து போடணு செய்யணு
பட்ஜெட் எல்லா போட்டீங்கனா லு பட்ஜெட்டுக்கு துண்டு விளறதே இல்லக்கா பட்ஜெட் போட்டு லைஃப்ப நடத்தக்கூடாதுங்க அஹ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஹ் ஏதோ ஒரு ப்ளோல போயிட்ணு பட்ஜெட் போடுறோன்ற பேர்ல இல்லங் அலார்ட் பண்ணுவோங்க அலார்ட் பண்றது பண்ணிட்னு மீற்த அப்டியே எடுத்து ஒரு பக்கோ வச்சிட்ணு
ம்
பண்றோன்ற பேர்ல இந்த கால்குலேஷன் போடுறோ இந்த மாசம் இந்த இ எம் ஐக் போட்டு பண்ணிக்லா அடுத்த மாசம் ஏதாவது ஒண்ணுன்ட்டு அந்த மாதிரி போய் நம்ம சிக்கிக்க கூடாதுங்க பிளானிங்ன்ற பேர்ல எதையாவது ஒரு குழிக்குல விழுந்துர கூடாதுன்னு சொல்ல வறே
புரியுது புரியுது புரியுது
பிளான் போடணு காசு வந்துங்க இ எம் ஐ போடாம நம்ம சேர்த்து வச்சு வாங்கணுங்க எந்த திங்ஸுமே நம்ம சேர்த்து வெச்சு வாங்கும் போது தா வந் து நல்ல லைஃப் நம்மளால் லீட்
ஆட சேர்த்து வச்சா காசுக்குக்கும் போயிட் டே இருக்குங்க இ எம் ஐ போட்டாவாச்சு எதோ கண்ணுக்கு மறைவா அப்டியே காசப் ப்டியே போகுது ஒரு பொருளு சேருது இப்ப நாள்ளா ஜேத்து வச்சேன்னு நெனைச்சுக்குங்க ஒரு வா ரோ இருக்கு ரெண்டு வாரோ இருக்கு மூணாவது வாரோ கூட இருக்கு
நாலாவது வாரோ இருக்காது இருக்காது ம் அதுக்கு வந்து ஒரு வந்து கட்ஸ் வேணுங்க மனசுக்குள்ளற அந்த அங்க காசு வச்சுட்டோம்னா அது எடுக் கவே கூடாது அந்த காசங்க நம்ம வெக்கல அப்டின்றத வந் து மனசுக்குள்ள வெக் ம வ பண்ணிட்ணு பதிவு பண்ணி வெச்சுக்கணு அப்பதா வந்து நாம அங்கிருந்து அந்த பணத்தை எடுக்க மாட்டோ செலவு பண்ண மாட்டோ அது ஏதாவது ஒரு பொருளா மாறு
அப்ப எமர்ஜென்ஸிக்குனா என்ன தா பண்
எமர்ஜென்சிக்குன்னு ஒருவ அப் போ ரொம்போ எமர்ஜென்சினா எடுக்கலாங்க ஆனா எல்லா மாசமும் நமக்கு எமர்ஜென் சி வராதே ஹ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும்க
எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஜூன் மாசோ தாங்க இரு இல்லாத செலவு
செரிங்க நமக்கான அந்த நேரோ முடிஞ்சிருச் சி அடுத்த இணைப்பல பாக்கலாங்க ஒகே ஆ ஓகேங்க